வணக்கம் வணக்கம்
சொல்லுங்க தோழா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா
இல்லையே இப்பதான் பார்த்து ஒர்க் முடிய போகுது கொஞ்சம் அது முடிச் சோ இதுக்கு அப்புறம் தாங்க சாப்பிடணும் ம
ஆஹ் இல்லை தோழா நாணும் இனிமேதான் சாப்பிடணும் இப்பதா பத்து மணிக்குல்ல சாப்பிட்டேன்
கே
இன்னைக்கு என்ன வேறென்ன சிறப்பு
இன்னைக்கு நம்ம ஒன்னும் இல்லைங்க பிசினஸ் இன்னைக்கு சண்டே வீட்டுக்கு போல வீட்டுல எல்லா ஆக்சுவல்லா வெளியே இருக்கேன் அதனால ஆஹ் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கதல போ முடியல வீட்டுக்கு
இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என் வீட்லதான் இருந்தேன் விடுமுறை அடுக்கி விட்டு வீட்டுல ஆக இருக்கலா இல்லையா
அதனால நீங்க என்ன பிசினஸ் பண்றத அந்த மாரில நம்ம போக முடியாது இன்னைக்கு சண்டே தான் மேக்சிமம் எல்லாமே லீவ்ல இருப்பாங்க மேக்சிமம் ஷாப்பிங் வர்றவங்க அந்த இது வரவங்காம் இந்த மாரி நாள் இந்த இந்த நாள் தான் சூஸ் பண்ணுவாங்க இல்லயா சோ அதனால நமக்கு பிஸ்னஸ் பாக்க வேண்டியதா இருக்கு கண்டிப்பா அதனால வந்து வீட் இது கடையில வந்து பிசினஸ் கம்பல்சரி பார்க்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா எல்லா தோழி கண்டிப்பா முக்கியம் இல்லையா அதை எதிலையுமே படுத்துறதுக்கு என்ன நா பண்ணனும் அஹ் இப்ப உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தன பேரு
என்னுடைய குடுப பேமிலில நானும் என்னோட மிஸ்ஸஸ் ரெண்டு பசங்க அவ்வளவுதா
ஆஹ் சரி இப்ப உங்களோட குழந்தைகளும் மனைவியும் சரி அப்பா எனக்கு என்னைங்க இன்னைக்கு வெளியில போட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்கா இன்னைக்கு ஏன லீவ் நாளா இருக்குல்லயா
போர்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து சி சுச்சுவேஷன் தெரியும் நா என்ன ஒர்க் பண்றேன் ஏது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓரளவு சுச்சுவேஷன் தெரியும் சின்ன பசங்க என்னோட பசங்க பட் அவங்க வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அம்ப வீட்டுக்கு டென் டேஸ் ஒன்ஸ் தான் கண்டிப்பா வீட்டுக்கு போவாங்க அப்ப போகும்போது அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் சால்வ்பண்ணி வச்சறேன் நா அவங்க தேவைகள் எல்லாம் கொஞ்சம் பூர்த்தி பண்ணி வைக்கிறனால கொஞ்சம் அவங்க ஹேப்பிய பீல் பண்ணுவாங்க அதனால நம்ம பிசினஸ் நேரத்ள நம்ம டிஸ்டப் பண்ண டிஸ்டப் பண்ண மாட்டாங்க
கண்டிப்பாக தோழரே இப்போ நீங்க தொழில் பார்த்துகிட்டு இருக்கிற இடமும் உ க்கு வீடும் ரொம்ப தூரமா
ஆமாங்க ரொம்ப தூரங்க அரௌண்ட் ஒரு ஆ ஹன்ரட் டூ ஒன் ட்வென்ட்டி கிலோ ஒன் ஒன் ஹன்ரட் டூ ஒன் ட்வென்ட்டி கிலோ மீட்டர்ஸ் கிட்ட வருங்க ஆஹ் ரொட்டேஷனா போயிட்டு போயிட்டு வர முடியாது நீங்க பாத்தோன்னா இப்ப நைட் இன்னொரு ஷிப்ட் இவங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சி முடில ஷாப் க்ளோஸ் பண்றது இதுக்கப் இப்போ நா க்ளோஸ் பன்ட்டு நா போயிட்டு வரேனானா எனக்கு டூ த்ரீ ஹார்ஸ் ஆயிடு மறுபடியு மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆயிடு ஓபன் பண்ண வேண்டிதா இருக்கு அதுகெல்லா நம்ப பண்ண முடியாது இன்னொன்னு பாத்திங்கன்னா வீட்டுக்கு போன பசங்களை பாத்தா நம்ம எந்த ஒர்க்கா இருந்தாலு அவாய்ட் பண்ணிடுவோ பசங்க கூட இருக்கலா டைம் ஸ்பெண்ட் பண்லா பொறுமையா போலானு சொல்ட்டு கேர்லஸ் ஆயிடு சோ அதனால நம்ப கொஞ்ஜோ ஆ பிஸ்னஸ் கம்பல்சரி பாத்தே ஆவுனு இந்த டைமிங்ஸ் ஓபன் பண்ணியே ஆகணு இந்த டைம்ஸ் குளோசிங் பண்ணி ஆகணுனு சொல்ட்டு அதனால கொஞ்ஜோ வீக்லி ஒன்ஸ் போனா கம்ஃபடபுளா இருக்கு சொல்ட்டு அப்டி போயிட்டு இருக்
செரி தோழரே இப்போ நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாதா
அப்படி பண் பண்ண முடியாதுங்க ஏனா இப்ப பிஸ்னஸ் வந்து நா இப்ப ஒரு சிக்ஸ் மன்த்து இல்ல ஒன் இ ஒன் இயர் வரையு ஒரு எடத்துல இருப்ப பர்மெண்ட்டா இருந்தா ஓகே இங்க இரு எங்கே அதுக்கலா பட் இது வந்து எப்போ பிஸ்னஸ் வந்து எப் இப்போ ஒரே மாரி இருக்கு சொல்ல முடியாது இல்லீங்களா சோ சேஞ்சஸ் இருக்கு அ அதனால நம்ப பிஸ்னஸ் எங்க நடக்குதோ அங்க மூ பண்ண வேண்டியதா இருக்கோ ஷாப் சிப்ட் பண்ண வேண்டியதா ஆயிடு சோ அத நம்ப ஃபோகஸ் பண்ணோ நம்போ இதனால வந்து கொழந்தைகளுக்கு ஸ்டடீசு படிப்பு வந்து கொஞ்ஜோ பாதிக்கப்படக்கூடாது அவுங்க வந்து எப்பவுமே ரெகுலரா ஒரே அதனால நேடிவ் பிளேஸ்ல வீட்ல அவுங்க வந்து ஸ்டடியா ஒரு இடத்துல ஸ்கூலுக்கு போற மாரி பண்ணிட்டு நம்ப வேணா நம்ம எங்க வேணாலு சுத்துலா இல்லிங்களா நம்ம பிஸ்னஸ் வெரைக்கு எங்க வேணாலு நம்ம பாத்துக்கலா பட் அவங்கள வந்து ஸ்டேபிளா ஒரு எடத்துல நம்ம ஸ்டேண்ட் பை பண்ணோ எ இப்போ ஹாஸ்டல்ல போட்ற ஏஜு கெடையாது அவுங்களுக்கு நம்பக் கூட இருக்கனு பேரன்ட்ஸ் கண்டிப்பா யாராது மதரோ ஃபாதர் கம்பள்சரி கூட இருக்கணு
கண்டிப்பா இப்போ ஏ சில சில வீட்ல வந்து வெளிநாட்ல அப்பால்லா வெளிநாட்ல இருப்பாங்க இங்க வந்து ஊர்ல எல்லா படிச்சிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க என்னனா உள்நாட்டு உள்ளேஇருந்துட்டு வெளியூர்ல இருக்கீங்க அப்டி தான
ஆமாங்க ஏனா எல்லாருக்குமே வந்து இப்போ ஒர்க் நீங்க இப் கவர்மெண்ட் ஜாப் இருக்கீங்களா ப்ரைவேட் ஜாப் இருக்கீங்க ஜாப் வந்து உங்க ஸ்டேபிளா இங்க தா ஒர்க் பண்றீங்க தெரியு அதனாலே பசங்கள நீங்க வந்து அங்கேயே போட்டுக்கலா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல எங்க ஒர்க் பண்றீங்களோ அங்கே நீங்க ஸ்டேன்ட் பை பண்லா பிஸ்னஸ் வந்தா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா நான் வந்து அங்கே பண்ணியிருந்தா ஓகேங்க நம்ம இப்ப பிசினஸ் அங்க செட் ஆகலனு சொல்லிட்டு வேற லொகேஷன் வந்திருக்கோம் ஒரு லொகேஷன்ன நம்ம பசங்களை கூப்பிட்டுன்னு சுத்த முடியாது இல்லைங்களா இன்னைக்கு வந்து இப்போ இங்க ஒன் நாட் ஸ் ங்க இருப்போ டூ இயர்ஸ் கழிச்சி இங்க பிசினஸ் செட் ஆவல இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாத்தாலும் ரெண்டு பேஸ் நம்ம பிசினஸ் ஆகட்டும் ஏதாவது ஒரு லொகேஷன்ல ஒரு விஷயம் ஒரு கடை ஒரு இடம் நம்ம வாடகைக்கு வாங்கணுன்னா நாமெல்லாம் மேக்ஸிமம் அதுக்கே அமௌன்ட் சம்பாரிச்சு அதுக்கே பணம் கட்ட வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு பிசினஸ் வாடகை எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எல்லா எடத்துலயும்
கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து டிஜிட்டல் மூலியமா எல்லாருமே வியாபாரம் பண்ணிறாங்க ஆஹ் ரெண்டாவது மக்கள் ஆன்லைன்ல பாத்தே வாங்கிர்றாங்க அங்க இதுக்காக தனித்தனியான ஆப்களை உருவாக்கி அங்கயே மக்கள் வாங்கிர்றாங்க இப்ப அந்த கடைக்கு வந்து வாங்குறதுங்கற ரொம்ப குறைவாயிடுச்சு இப்ப அதெல்லாம் நீங்க எப்டி சமாளிக்கிறீங்க
அஹ் அதனாலதாங்க இப்ப கொஞ்சம் பிசினஸ் நல்லா இருக்கிறதுனால நம்ம இங்க பிசினஸ் இப்ப செட் ஆனும்னா உடனே வந்து ஆஹ் வேற இடத்த ஷிஃப்ட் பண்றோம் நாங்க
சரி தோழரே
அந்த ஷிப்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அஹ் பசங்களோட எஜுகேஷன் இது ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவங்க வந்து நம்ம கூட இது பண்றதுக்கு கெடையாது அவங்கள பஸ்டு ஒரு எடம் ஸ்டாண்ட் பை பண்ணிட்டு நம்ம இங்க ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம்ஹ் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தோங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்ப கம்மிதான் இப்ப ஆன்லைன் பிசினஸ் வந்ததோ அப்ப அப்பருந்து எல்லாமே ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு ஆப்டர் த் கொரோனா பீரிய கொரோனா பீரிய அதுக்குப்புறமும் பிஸ்னஸ்எல்லாமேரும் எல்லாமே இதாயிடுச்சு எல்லாமே பி சொல்ல முடியாது எல்லா பிசினஸ்மே கொஞ்சம் டவுனா தான் இருக்கு அதே மாரி ஒர்க் எப்ப கொடுத்தாங்களோ அன்னைலருந்து கொரோானா பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போந்து ஒர்க ஃப்ரம்ஹோம் நறைய பேர் கொடுத்தா நறைய பிரைவேட் கம்பெனில் பாரீங்கன்னா ஒர்க்ஃப்ரம்ஹோம் கொத்துருக்காங்க அதனால் மேக்ஸிம் அவுகவுங்க லொகேஷன் தாம் வொர்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாரி டவுன் ஏரியாக்கு வில்லேஜ் சிட்டிக்குல்லாம் யாரும் அந்த அளவுக்கு வர்றது கெடையாது அந்த அளவுக்கு இல்ல எல்லாமே ஆன்லைன்லே உகாந்து பண்றதுனால ந தா இருக்கு
கண்டிப்பா தோழர் நீங்களும் வந்து எந்த இதனால உங்களுக்கு வியாபாரம் குறையிதுன்னு நெனைக்கிறீங்களோ நீங்களும் உங்க உங்களோட தொழில அததுன் மூலியமா பெருத்திக் கொள்ளுங்கள் உங்களோட அந்த ஸ்கில்லையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்பதான் இப்ப இருக்கிற உலகத்துக்கு ஏத்த மாரி நம்ம ஓட வேண்டியதா இருக்கு இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத் நடந்த மாதிரி கிடையாது இப்ப எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க அதுக்கேத்த மாரி நம்மளையும் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு நெலைமைல சூழ்நிலைல நம்ம தள்ளப்பட்ருக்கோ கண்டிப்பா இது உண்மதானே
ஆமா உண்மதாங் அந்த இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாரி நம்ம மாற வேண்டியதா இருக்கு கொஞ்சொ‌ யமா சேஞ்சஸ் பண்ணிட்தா வந்துட்ருக்கோ நானு என்னோட பெஸ்ட்டு என்னோட மேக்சிம எந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணு எந்தளவுக் நம்ப மாறணு எந்த அளவுக்கு நம்ப அப்டேட் ஆகணு சொல்ட்டு அதையு கொஞ்சம் பாத்துட்தா இருக்கே அ சேஞ்சஸுன்றது ஒரே நாள்ல கொண்டு சேஞ்சஸுன்றது ஒரே நாள்ல கொண்டு வர முடியாது ஒன்னா டூ டேஸ்ல கொண்டு வர முடியாது நம்ம இந்த பீரியடு கொஞ்சம் மாறனா நமக்கு கொஞ்சொ டைமிங்ஸ் வேணு நா நம்ப மைண்ட் செட் ஒன்னு இருக்கு இப் ப்பஇருக்க ஜென்ரேஷனொ மைண்ட் செட் இருக்கு அவுங்க மைண்ட செட்டுக்கு நம்ப வ ரனா கொஞ்சொ டைமிங்ஸ் ஆவுன்றது அந்த அதுக்கான முயற்சிகளு அதுக்கான இதுவு போயிட்டு தா இருக்கு பாத்துட்தா இருக்கே
கண்டிப்பா ஏனா இப்ப நம்ம இருக்கும்மோதே ஒரு ஆயிர ரூபாய் சம்பாதிக்கணுனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையா இருக்கு இப்ப நீங்க உங்களே எடுத்துக்கிட்டீங்கனா ஒரு ஆயிர ரூபாய சம்பாரிக்கணுனா ஒரு ரெண்டு துணிகள விற்கணு நா ஒரு வேல பாக்கணு நா ஒரு நாள் முழுக்க வேல பாத்தாலு ஒரு இரண்டு நாள் கள்‌ மூன்று நாட்கள் வேலை பாத்தா தா அந்த ஆயருவாங்குறத சம்பாதிக்க முடியு ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப ப இந்த ஜென் சி் கிட்ஸுன் சொல்றாங்கல்லயா அவு ங்கல்லா வந்து ஒரு மண் நேரத்துல அந்த ஆய ரரூபாய வந்து ஒரு ரீல்ஸ் போட்டொ ஒரு ஏதோ ஒன்னு பண்ணி சம்பாருச்சுட்டு போயிட்றாங்க அப்ப அதுக்கேத்த மாரி நம்பளு நம்மளோட ஸ்கில்ஸ மாத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்மளு இருக்கோ
ஆமாங்க உண்மதாங்க
பத்தி வேற என்ன நெனக்கிறீங்க சொல்லுங்க
அதா நீங்க ரைட்தா நீங்க சொல்றது இப்ப இருக்க ஜென்ரேஷன்லா பாத்திங்னா அசால்டா னமோ முன்னல்லா தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்லா ரொம்ப ரிஸ்கா இருக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன்லா பாத்தீங்கனா ஒரு அவுங்க பாத்தீங்கனா ஒரு நம்பகிட்ட ஒரு ஆட் எடுத்துட்டு நார்மலு ஃபை தௌசண்ட் டென் தௌசண்ட் அசால் ட்டா வாங்கிட்டு போயிர்றாங்க ஒரு ஒரு மாசத்துல கொறஞ்சது அவுங்க வந்து ஒரு இருவது முப்பது ரீல்ஸ் போடுறாங்க அவுங்ளோட இன்ஸ்டா ஐ டி ல எஃப் பி லல்லா பாத்தீங்கனா அங்கங்க லாக்ஸு எடுக்கணு சொல்ட்டு இந்த மாரி ஷாப் அட்வர்டைஸ்மெண்ட்லெந்து அவுங்க ஃபுட்டு இதுலெந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லந்து அவுங்க ஏரியால நடக்குற எல்லா இதுவு எடுத்து போட்றாங்க எல்லாமே அத அவுங்க வீடியோ எடுக்கறனால்தா அவங்க இன்ஸ்டால அவுங்க அப்டேட் பண்ணறனால அவுங்க ஃப்ரீயா பண்ண ஷாப்பிங்ல எல்லாம ஃப்ரீயா பண்றாங்க அவுங்க கொஞ்ச ஃபெமிலியர் ஆகுரவரையு ஃப்ரீயா பண்றாங்க அதுக்கப்றோ இந்த காஸ்ட் இருக்கு அந்த காஸ்ட் இருக்கு அங்க வீடியோ எடுத்ததுக் ஷூட்டிங் எடுத்ததுக்‌ எல்லாத்துக்கு காஸ் சார்ஜ் ஆவுது சொல்ட்டு ஒரமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க அதே பாத்திங்கனா மினிமம் ஃபை தௌஸன்ந்து டென் தௌஸன் ஒரு நாளு பா மன்த்துக்கு கொறஞ்சது ஒரு‌ டென் டூ ஃபி டீன் ட்வென்டியா டென் டூ ஃபிஃப்டீன் லாக்ஸாது போட்டுறாங்க அவுங்களோட இன்ஸாடா‌ ஐ டி ல மினிமம் ஒரு ஒரு லாகுக் ஃபை தௌஸன்ட் வாங்குனா கூட ஒரு பத்து லாக்ஸ் போட்டா கூட ஈஸியா ஃபிஃப்டி தௌஸன் இயர்ன் பண்ணிறாங்க பட் நம்ப வந்து தௌஸன் டூ தௌஸன் ஒ ஒர் பர் ‌டேக்கு நம்ப தௌஸன் ப்பீஸு இயர்ன் பண்ணனுனா ரொம்ப ரிஸ்கா இருக்கு அவுங்க வந்து ரொம்ப இப்ப இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப அசால்டா அந்த அமௌண்ட் இயர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க
கண்டிப்பாக தோழரே முரிந்த முடிந்த அளவு நம்மளு போராடுவோ நம்மளு அவுங்களுக்கு ஈக்குவலா நம் மளு மாத்திக்கிறதுக்கு பாப்போ நா அப்டிதா என்ன கொஞ்ச கொஞ்சமா அப்டேட் பண்ணிகிட்ருக்கே ஆனா எந்த அளவுக்கு அப்டேட் பண்ண முடியுங்குறது தெரில கூடிய சீக்கிரொ வந்து நம்மளு அதே மாதிரி மா மாறுவோ சம்பாதிப்போ அப்டின் நா நெனக்கிறே உங்களோட பேசுனது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோழரே
நன்றிங்க நன்றி மிக்க நன்றிங்க
ஹ